ஆஹ் கேக்குதாங்க
ஆஹ் சரி சரி
ஆஹ் சேரி இப்போ உங்கட்ட நீங்க என்ன மனசுல நெனச்சு ஓ டென் லட்டர்ஸா ரொம்ப பெரு சா இருக்கு சரி ஓகே உம்
ஓகே ஏ இருக்குமா
ஆ ஃபஸ்ட் லெட்டர்
ஓ பர்ஸ்ட் லெட்டர் ஏ வா நா வேற ஒன்னு நெனச்சே நீங்க வேற ஒண்ணு சொல்றீங்க ஓக்கே எ பிடி இருக்குமா
பி யா
ஆ சி
இல்ல
இல்லையா பி
புரியல
ஆ பி பிக் பிக் அந்த பி இருக்கா
ஆ இருக்கு
எத்தினாவது
ஆறு
சிக்ஸ்த்து லெட்டரா
உம்
ஏ எங்க இருக்கு ஏ எங்க இருக்கு இவ்வலா நீலமா
ஹா
உம் ஓக்கே பி ஒன் டைம் தானே டபுள் டைம் வருமா ஒண்னா ஆ ஓக்கே ஆ இ
ஆ இருக்கு
எத்தினாவது
உ பீ வந்து ரெண்டு எடத்துல இருக்கு ஏயித்து டென்த்து
ஏயித்து
டென்
டென்னு உம் இ இங்க ஒரு டி வேர வந்தது டீன் வேற வன்டாரு ஓக்கே ஆ டீ இருக்குமா
ஆ செக்கெண்டு
சேகண்டே டி தா ஆமா டி
ஓக்கே கரெக்ட் சேகெண்
என்னங்க எயிட்டி ஓக்கே ஆர்
ஆ இருக்கு நா என்
நைன்த்து லெட்டர் ஆர் இ ஆர் இ அப்பியரா ஏ சி ஏ பி பி தானே வரு லூசு மாரி பேசுரே
தெரிஞ்ச சரி
உம் செரி இதே கேப்ல என்ன கலாய்க்கிறீங்களா ஏ டி பி இ ர் இ ஓக்கே
சுத்தி இருக்கிறதுதா அது
நம்மள சுத்திதா இருக்குமாம
ஆ நம்பள சுத்தி இருக்கறவங்கள நம்பள நம்மள சுத்தி சுத்தி இருக்கிறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம நம்ம சுத்தி ஒரு ஒரு ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அத நம்ம என்ன சொல்லுவோம்
தெரிலயே என்ன சொ சொல்லுவோமே அதோ ஆஹ் ஓ ஓகே ஓகே ஆஹ் உங்க ஊர்ல எட்ஜ் இருக்குமா
இருக்கு
எம் இருக்குமா
கி ஹ ஹ
ஓ இருக்குமா
இருக்கு அவ்ளோ தான் முடிஞ்சிடுச்சு
அட்மாஸ்பியர்
அதான் எப்டி கொஞ்சம் மூளை வேலை செஞ்சுதா அப்படிதான் இருக்கணும்
வச்சுங்க
என்ன இதுவாயிட்டா
நா வந்து கொஞ்சம் யோசிச்சா நீங்க வந்து வேற லெவல்ல யோசிச்சிட்டீங்க
அஹ
க்ரிஷிட்
நன்றிகள்
சேரி ஓகே
உம்
ஆஹ் இருங்க ஒரு நிமிஷம் அந்த வேர்ட் எனக்கே கா எனக்கே கொஞ்சம் வந்து
காம்ப்ளிகே்ட்
அஹ் காம்ப்ளிகேட்டடனு சொல்ல முடியாது எனக்கே கொஞ்சம் நம்மளுக்கு புதுசுல்ல பழதுதான் சொல்
என்ன செகண்ட்டா தே தேர்ட் அதனால எழுதி வச்சுக்க போறேன் கரெக்டா
இல்ல அந்த வேர்டு வந்து நம்ம ரொம்ப யூஸ் யூஸ் பண்ணுவோம் பட் அது யூஸ் பண்ண மாட்டோம் அந்த மாரி ஏனுங்க ஓகே ஓகே டென் வேர்ட்ஸ்
சாரி டென் வேர்ட்ஸ் ன்னு சொல்லிட்டே டென் லெட்டர்ஸ் ஓகே சொல்லுங்க ஆஹ் இல்ல இல்ல
யூ
யூ இல்ல
டபுள்யூ
இல்ல
இஸெட்
இல்ல
பி
என்னது
பப்பி பி
டி
பி பி பி பப்பி பப்பி
ஒ பப்பி பி பீ இல்ல
டி
ஆ டீ இருக்கும்
எத்தனாது
இருங்க வரே எனக்கு தெரிஞ்சது செவன்த் லெட்டர்
செவன்த் லேட்டரா ம்
ஹலோ ம்
ஏ
புரியில
ஏய்
ஏ வா ஏ சிக்ஸ்த் லெட்டர்
டி
புரியல
டி டி
டாக் தான சொல்றீங்க டி இல்ல
ஈ
ஆ ஈ இருக்கு ரெண்டு எடத்துல இருக்கு செகண்ட் அண்ட் ஃபோர்த்
செக் வந்து அண்டு போட்டா
ஆமா
இதுக்கடையாது பி
புரியல
டி
எ ஆ டி டாக் தான சொல்றீங்க டி
டி தா இல்லன்னு சொல்லிட்டியே பி பி பால்
ஓ பாலா இல்ல
சி
சி யு இல்ல
எஃப்
எஸ் இல்ல
எஃப் எஃப்
ஆ எஃப்யில்ல
ஜி
இல்ல
எச்
இல்ல
ஐ
இருக்கு இருக்கு இருக்கா ஐ இருக்கா ம் எய்த்து லெட்டர்ல ஐ
ம்
ம் இந்த வேர்ட வந்து தமுழ்ல யூஸ் பண்ணுவோ நறைய வாட் டி ஆனா இங்கிலீஷ்ல தா யூஸ் பண்ண மாட்டோ
அப்ப வந்து நைன்த்ல ஓ டாஸ்ட்லந்து என்னு கர்ட்டா
கரெக்ட்
ஃபஸ்ட் லெட்டர் கண்டு பிடிச்சா கண்டுபிடிச்சிடலாம்
புரியல
ஃபஸ்ட் லெட்டரு கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிடலாம்
ஆமா
டெடிகேஷன்
ஓ டெடிகேஷனுக்கு டபுல் ஏ வருமா
பி ஐ வரும் அதா
உம்
பி வராதுங்க
புரில
கேக்குதா கே
கே இல்ல இதுக்கு முன்னாடி வேற என்ன சொன்னீங்க
ஜெ
ஆஹ் இல்ல இல்ல
நல்
எல்
ஆஹ்
ஆஹ் எல் வந்து ஃபிஃப்த் லெட்டர்
னது கடைசியா தான் பஸ்ட் லெட்டர்
உங்களுக்கு வந்து ஓ ல இருந்து பி குள்ளதான் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு
ஓ உம் உம் ஆஹ்
புரியல
ஆ
என்ன சொன்னீங்க
ஆர்
ஃபர்ஸ்ட் லெட்டர் இதான்
ரெவல்யூஷன்
கரெக்ட்டு
ஏ ரெவலுஷனுக்கு பி இ அஹ் வரும் பி ஏ வரும்
என்னது யார் சொன்னா
ஆமா ஆர் இ வி ஏ எல் ஏ டி ஐ ஓ என்
ம் ரெவொலேஷன் ஆர் இ வி இ எல் ஏ டி ஐ ஓ என் வெளிப்படுத்தின விசேஷம்
ஊ பை பைபுல்ல நா ரெவோலுஷன் ஓ பி ஆர் இ பி ஏ வி இ ஆ வரும் ரெவோலுஷனுக்கு
ஆமா ஆர் இ வி இ எனக்கே ஏ தான் வரும்ன்னு சொல்லிட்டு நினைச்சேன் கடைசியில பார்த்தா ஆர் ஏ வி இ அனந்த ஒரு வாட்டி கூகுள் பண்ண ம் சேரி நீ கண்டுபிச்சிருவ போல சொல்லிட்டு நினைச்சேன் அதேதான் எத்து வச்சு இருங்க
என்ன பட்டுன்னு நாம்புகம்ர்ல ரெவலயூஷன்
உம் ம்
வெளிப்படத்தின விசேஷ சரி ஓகே நெக்ஸ்ட் இதுல பேசலா நல்ல பேசுவோ
என்ன பண்ற